கலோ
எப்பிடிப்பா இருக்கீங்க ரொம்ப நாள் ஆகுது
ஆ நல்லா இருக்கேங்க நீங்க எப்பிடி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கேன் நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணணுன்னு நெனைச்ச
அப்டிங்களா அ அதுதான் ஊருக்கு வரணும்ல்ல ஆமா ஆமா நம்ம ஃப்ரெண்டு கல்யாணத்தப்ப த்தி தான நா அதுதான் ஊருக்கு வ ரணுல்ல இப்போ அதுதா சரி டிஸ்கஸ் பண்ணிடுவோம்
ம்
கால் பண்ணி அப்டின்ட்டுதா நானே உங்களுக்கு கால் பண்ணே
ஆமா நம்ம செட்ல கடசி கல்யாணோ
ஆமா
அதனால எல்லாருமே நம்ம சேந்து கண்டிப்பா போனு
கண்டிப்பா போகணு நம்ம வந்து ப்ரீ பிளான்டா பண்ணி வச்சுக்கிட்டா தானே எல்லாமே
ஆமா ஆல்ரெடி நம்ம டிரெஸ் கோட பத்தி பேசிருக்கோ
ஆமா டிரெஸ் கோடு பிரச்சன இல்லங்க டிரெஸ் கோட எல்லாமே வந்து நான் டிரெஸ் எல்லாமே எடுத்து பேக் பண்ணி ரெடியா வச்சுட்டே
இப்ப நீங்க ஊர்ல இருந்து வர்றதுதா இப்ப பெரிய வேல
ஆமா ஊர் ல்லந்து வர்றது இன்னொன்னு முந்துன நாள் வர முடியாது மேரேஜ் அன்னிக்கி தா வந்து இறங்கற மாரி இருக்கு மார்னிங்கு
சீக்கிரமாவே நீங்க டிக்கெட் புக்ஸ் பண்ணி புக் பண்ணிருந்துருக்கலாமே
ஆ இவங்களுக்கு இது கெடைக்கல லீவ் கெடைக்கல ஆபீஸ் ஒர்க்ல அதாலதா சரி அன்னிக்கு டேட்ல வந்துட்டு திருப்பியு அன்னிக்கி ரிசப்ஷன் முடிச்சுட்டு நைட்டே போற மாரிதா அ பிளான் பண்ணிருக்கோ
ஒரே நாள்லயே வந்துட்டு போனா ரொம்ப டயர்ட் ஆயிடுமே
டயர்ட் அதால் தா சொன்னே ஸ்லீப்பர் போட்டாச்சு சோ ஸ்லீப்பர்னா நமக்கு கொஞ்ச ரெஸ்ட ட் கடைக்கு தூங்கிட்டே வர்லா அதுக்காக வீட்ல இருக்கற மாரி வராதுதா ஆனா அங்க வந்துட்டு இப்ப நம்ம ஸ்லீப்பர் போடாம ஒக்காந்தே வந்துட்டு திருப்பியு அங்க வந்து நமக்கு கஷ்டோல்ல அங்கயு வந்து நம்ம பண்றது அதாலதான் பெஸ்ட்டு ஸ்லீப்பர் போட்டுரலா அப்டின்ட்டு போட்டாச்சு இப்போ ரிட்டன் இன்னு புக் பண்ணல ஆனா ரிட்டன் வந்து அந்த நாளன்னிக்கே போறதனா நம்ம பு ஆ முன்னாடியே புக் பண்ற மாரி தானே இருக்கணு சோ அது கொஞ்சோ டிசைட் பண்ணிட்டு பாத்துக்கலா ஏன்னா அங்க வந்துட்டு எப்டி ஆகும் டைம் ஆகும்னு தெரியாது
ஆமா ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்துட்டு போங்க எங்க வீட்லயும் இருந்துக்கலாம் ஒன்னும் பிரச்சன கடையாது நீங்க அவசர அவசரமா நீங்க கெளம்பற மாரி இருந்தா கஷ்டோ ஃபேமிலியோட வரீங்க இருந்துட்டு பொறுமையா போலா ஒரு நாள் இரு ஒரு நாள்ன்றது இப்ப காலைல வரீங்க அன்னிக்கே நைட்டு கெளம்பனுனா ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுவும் வந்து கொழந்தைங்களலா வச்சிட்டு வரணு
புக் பண்ணனு ஏன்னா டேல மட்டு தானே நமக்கு ரூம் தேவ சோ அங்க வந்து எறங்கிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயி ட்டு திருப்பி நம்ம ரெடி ஆயிட்டு ரிசப்ஷன் வர மாரி சோ அந்த மாரிதா பிளான் பண்ணிருக்கோ நம்ம எல்லாருமே சேந்தே போயிட்லா அங்க இருந்து என்னா என்ன கிஃப்ட் எல்லா வாங்கியாச்சா
இல்லப்பா இனிமே தா வாங்குனு என்ன வாங்கறதுனே தெரியில
அது ஒரு கொழப்பமாவே இருக்குங்க என்ன வாங்குறதுன் தெரியாம நானு இன்னு எதுவும் வாங்கல செரி அங்க வந்து பாத்துக்கலா ஏனா இங்க இருந்து நம்ம கொண்டுட்டு வர முடியாதுல அவ்வளோ தூரொ அதால அங்க வந்தே பாத்துக்கலா ஆமாங்க அதுதா சரி வாங்க அப்ப நாங்க ரீச் ஆயிட்டு சொல்றோ ஆமா வந்துட்டு ஃப்ரெஷ்ப்லா ஆயிட்டு நா உங்களுக்கு கால் பண்றே நம்ம சேந்தே போயி ஆ டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு ஐடியா இல்ல எனக்குமே என்ன கிஃப்ட் வாங்குறதுன்னு சொல்லிட்டு
நா கிச்சன் ஐட்டம்ஸ் எதாவ்து குடுக்கலான்ருக்கே ஆனா என்ன குடுக்குறதுன்ட்டு தெரியில ஏன்னா டெய்லி யூஸ் பண்ற மாரி இருந்தா கொஞ்ஜோ
ஆ ஷோகேஸ் ஐட்டம்ஸ் எல்லா வாங்கி வாங்கி வேஸ்ட்டா ஆகுது இல்லையா
ஆமா சும்மா அப்டியே நம்ம டஸ்ட்டு தொடச்சு தொடைச்சிட்டு வெக்கிற மாரி சும்மா இருக்கிற மாரி இருக்கு நா என் கல்யாணத்துல குடுத்த மாரி
எல்லாமே தூங்குதுங்க ஓரத்துல அதால இந்த தடவ வந்து என்னப் பண்ணிலாம் கிச்சன்ல யூஸ் பண்ற மாரி ஐட்டம்ஸே குடுக்கலா ஏனா அதுதா பெஸ் டு நமக்கு தங்களுக்கு அவங்களுக்கூ அது யூஸ்ஃபுல்லா இருக்கூ நமக்கூ கொஞ்சொ வாங்கி குடுக்கறது சாட்டிஸ்ஃபைடா இருக்கணுல
ஆம்மா அவுங்க அப்பாவே வந்து தனிக் குடுத்து குத்துனோ வெக்கிற அப்டின் சொல்லிட்டு ஒரு ஃபிளாட் வாங்கி குத்துருக்காரா
அப்படிங்களா
பொண்ணு பேர்லேயே வாங்கி குடுத்திருக்காரா அவ் அந்த சீர் வ அதனால திங்ஸ் எல்லா தேவ படுந்தா எப்படியு ஆமா அவுங்க மேரேஜ் ஆகி அங்கதா அவுங்க இருப்பாங்க
ஆமா நா ஃபஸ்ட் யோஸ்ச்சேங்க சாரீ டிரெஸ்சஸ் அந்த மாரி ஐட்டம்ஸ்லா யோஸ் ச்ச அதுக்கப்பற எனக்கே தோணுச்சு ஆம்மா அதுதா இப்போ நம்ம வாங்குடுத் த்தாலு ஒரு இல்லாத பொருளா வாங் குடுத்தா கொஞ்சோ நல்லாரு
ம்
இருக்கறதே நம்ம திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணி வாங்கிகுடுத்தா அதா இப்ப சாரீன்னா எப்டியு சீர் வர்சலாம் வெப்பாங்க இல்லையா அதல்லா செரி ஓகே கிச் கிச்சன்ல யூஸ் பண்றதா கொஞ்சோ டிஃப்ரெண்டானதா பாத்து வாங்கி தர்லா ஆ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறே பாப்போ நம்ம ரெண்டு பேரு ஒன்னா போய் பாத்துட்டு என்ன ஏதுன் பாத்து வாங்களா ஆ ஜிவல்ருஸும் பர்சேஸ் பண்ணுங்கொ கொஞ்ஜோ
ஆமா இங்கேயே நம்ப பாத்து ஆமா ஒரே மாரி போட்ற மாரி நம்ம
ஆம்மா ட்ரெஸ்ஸு ஓகே அது ஒரே மாரிதா போட போறோ. அதுக்கேத்த மாரி நம்ம மேச்சிங்கா அ ஜுவல்ரி எல்லா வாங்குணு. சோ அதுவுமே அப்டியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஒரு ஈவினிங் போல நம்ம ரெடியாகி கெளம்னா கூட கரெக்ட்டாரு
கரெக்ட்டா இருக்கு ஆம்மா.
அ நீங்க எப்டி கல்யாண்த்துக்கு போறீங்ளா இல்ல ரிசப்ஷனா?
ஆ ஆமா கல்யாணத்துக்கும் போற ரிசப் ஷன்க்கு வீட்டுக்கு வந்து கூப்ட்ருக்கா ஆமா இங்கியேரு க்கே வீட்டுக்கு வந்து வேற கூப் ட்ருக்கா அதுக்குன்ட்டு அதுவு கடைசி கல்யாணோ அவுள்துதா அதுக்கப்பறோ வேற யாரு எல்லார்து க எல்லாரு கல்யாணம் பண்ணிட்டாங்க முடிஞ்சிருச்சு.
யாக முடிஞ்சிச்சினா மார்னிங்கே ரீச் ஆகிட்டு வர்லா. பட் எப்போன் தெரியாதுல்ல நமக்கு லே ட்டாதா ரீச் ஆவோ நெனைக்கிறே அது ஏர்லி மார்னிங்கே சொல்றாங்கல்ல. ஃபை ஓ கிளாக்லா
ஆம்மா ஆம்மா மேரேஜு வந்து சிக்ஸ் ஓ கிளாக் செவன் ஓ கிளாக்குன்றாங்க நீங்க வறது வந்த உடனே ஒடனே ஆ ஆ அப்டி கே போகவும் முடியாது வந்தவுன்னே எப்டி கெளம்பி போறது. னால் நீங்க ரி ரிசப்ஷன் அட்டன் பண்
ரிசப்ஷனே ரிசப்ஷனே கொஞ்சோ நம்ப முன்னாடியே போய்ர்லா ஒரு ஈவினிங் போல ஒரு செவன் ஓ கிளாக் ஸ்டாட் ஆகுன்றாங்க நம்ம ஒரு முன்னா டியே ஒரு டூ ஹார்ஸ் பிஃபோர் அப்டி போயிர்லா.
ஆம்மா ஆமாமா நம்ப கா நம்ப கூட சேந்து படிச்சவங்க எல்லாரு வராங் களா இல்ல
ஆமாங்க எல்லாருமே வராங்க ஆ எல்லாருமே வராங்க. வேன்ல சில பேர் வரதா இருக்காங்க ஃப்ரெண்ஸ் எல்லா இ ஓ பேச்சுலர்தா இருப்பாங்க பத்தீங்ளா அவுங்கள்லா வந்து வேன்ல ஸ் சேந்து வரா மாரி இருக்காங்க. ம்ம என்ன ஃபேமிலி ஆயிட்டு அப்டியே புக் பண்ணிதா வர்ணு நம்ம.
ஆம்மா ஆமா.
பாப்போ எப்டின் பாப்போ அங்க ஆனா எல்லாருமே ஒன்னா சேந்து போற மாரிதா இருக்கு. அங்க ரீச் ஆயிட்டு லொக்கேஷன் சொல்லிருக்காங்க இல்லையா அங்க ரீச் ஆய் ட்டு நம்ம ஒன்னா சேந்து போயிர்லா.
ஆம்மா நம்ப குருப் ஃபோட்டோஸு அது இதுன்லா எடுக்கணு.
அதா மெமரீஸ்சேங்க. இந்த தடவ மிஸ் பண்ணிடக் கூடாது போன டைம் வந்து நம்ம கிரேஜுவ் ஆமா கிரேஜுவேஷன் க்கு வந்தப்பல்லா ஒரு சிலதல்லா நம்ம மிஸ் பண்ணிட்டோ அந்த குரூப்
ஆமா அது எல்லாமே இப் சேத்து வெச்சி இப்போவ நம்ப என்ஜாய் பண்றோ.
ல்ல ஆமா இப்ப என்ஜாய் பண்ணிட்லா அதெல்லாமே சேத்து வெச்சு. அதெல்லா யாருமே மிஸ் ஆக கூடாது மிஸ் ஆகாம குரூப் ஃபோட்டோ ஒன்னு எடு
இல்ல எல்லாரு வரதா பிளான் இருக்கு சோ என்னென்ன நம்பவ் எடு க்குணுமோ என்ன ஃபோட்டோஸோ செரி இல்ல என்ன எ பண்ணனுன் நெனைக்கிறோமோ எல்லாமே இந்த கல்யாணத்துல பண்ணிம் சிர்றோ.
ஆம்மாங்க அது எப்பிடி அங்கே மேரேஜ் ஆகி அங்கயே வந்து இருக்குற மாரியா இல்ல அவுங்க ஊருக்குலா வர மாரியா ஆ மாப்பளையு பொண்ணு
தெரில ஆனா ஃபிளாட் வாங்கி குடுத்துருக்காங்க அப்டின்ட்டு சொன்னா அவ எ ஃப்ரெண்ட்டு இந்த மேரி இன்விடேஷன் குடுக்க வந்தா இல்லயா அப்ப சொல்லிட்ருந்தா இந்த மாதிரி அப் பா வந்து பிளாட்டா கிஃப்ட் மாரி அவங்கப்பா குடுக்குறாரோ என்னமோ இந்த மாரி ரிஜிஸ்டர் பண்றாங்க சோ நாங்க நாங்க அங்க தனி குடுத்தணுந்தா இருக்க போறோ அப்டின்ட்டு இப் ப அவங்க அவங்க பிரைவசி அவங்க இருக்கணும்ட்டு இப்ப இருக்குற எல்லாருமே அப்படித்தான நெனைக்கிறாங்க ஜாயின் ஃபேமிலிய விட தனியா இருந்தா
நியூக்ளியர் தா கொஞ்ச கரெக்ட்டா இருக்கு றாங்க இன்னொன்னு அவங்களுமே வந்து அது அக்சப்ட் பண்ணிட்டாங்க
ம்
இல்ல மேரேஜ் ஆயிட்டு தனியா தா வைக்கணும்ன்ற மாரிதா இருக்கு
ஆமா அவங்க ரெ ரெண்டு ஆமா மாப்பிள்ள வீட்டு சைடு அப்டிதா இருக்கு பொண்ணு வீட்டு சைடு அப்டிதா இருக்கு அதனால ரெண்டு பேருக்குமே ஒ கேன்றதால வந்து ஆ தனியா இருக்கறாங்க போல அதுவு இல்லாம ரெண்டு பேருமே வேலைக்கு போறவங்க
பரவால்ல பரவால்ல ஆமாங்க இல்லங்கா இப்போ இருக்கிற இதுல வந்து ஸ்டேஜ்ல ரெண்டு பேரு ஒர்க் பண்ணாதாங்க முடியுது ரன் பண்றது ஃபேமிலி
ஆமா ஆமா ஆமா இல்லன்னா எங்க இப்ப இருக்கற வெலவா சில எங்க இருக்கு ஒரு ஒரு சம்பளத்துலல்லா இருக்க முடில
வெலைவாசியு அந்த மாரி இருக்கு அதுக்க ஏத்தா மாரி நமக்கு இன்கமு இருக்கணுமே
ஆமா அதா வெலவாசி ஏற ஏற வந்து இன்கம் என்னமோ அதுலேயேதா இருக்கு இது ஏற சா எங்க சேலரி எ ஏத்த மாட்டறாங்க வேலைய மட் டு அதிகப்படுத்திடுறாங்க டைமிங் வேற இதுல டுவெல் ஆ வல் ம ஹார்ஸ் ஒர்க்
ஆனா ரெண்டு பேரா இருந்தா மேனேஜ் பண்ணிர்லா ஓரளவுக்
ம் அதனால ரெண்டு பேருமே வந்து படிச்சிருக்கோ சரி எதுக்கு படிச்சுட்டு வீ ட்லயே இருக்கணு அப்டின்றதால ரெண்டு பேருமே வேலைக்கு போற மாரிதா இருக்காங்க நாமதா படிச்சுட்டு ஒண்ணுமே இல்லாம உக்காந்துட்ருக்கோ என்ன ஏதாச்சு பிசினஸ் ஆவது எதாச்சு பண்லா அதுக்கு
அ ஆ பேபிஸ் வீட்ல கொழந்தனாயிட்டாலே
ஃபேமிலிய பாக்குறத்துக்கே சரியா இருக்கு ஆமா எது இருந்தாலு யோசிச்சு ஃபேமிலிக்காக யோசச்சிட்டு தா நம்ம டிசைட் பண்ணு
மேரேஜ் ஆகும் போதே நம்ம வந்து ஒரு ஒர்க்கன்னு செட்டில் ஆகி ஒரு இது பண்ணிக்கிட்டாதா அடுத்து லைஃப் நம்ம யோசிக்க மாட்டோ இல்லயா
ஆமா இப்ப இவங்க ரெண்டு பேருமே ஒர்க்கிங்ன்றதால அதுக்கேத்த மாதிரி அவங்க பண்ணிப்பாங்க
ம் பாக்கறே நா வந்து ரீச் ஆயிட்டு நம்ம வந்து போயிட்டு ஒன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஈவினிங்கா கெளம்பி போவோ ஆனா என்ன பிஃபோராவே போயிட்லாங்க ஏன்னா மார்னிங் மேரேஜு போல
ஆமா ஆமா லேட்டா போனா அப்புறோ கோச்சுப்பா ஆமா
அதனால கொஞ்ச சீக்கிரமாவே வந்து நம்ம போயிடுவோ
ம்
ஆ போயிட்டு அங்க நம் பாத்துக்குலா ரிட்டன் எப்டின்னு தெரியில சோ ரி ட்டன் அங்க இருந்து அப்டியே கெளம்பறதா இருந்தாலு அது அங்க வ வந்துட்தா முடிவு பண்ணணு ஆமா பாத்துட்டு தா முடிவு பண்ணணு ஆ சேந்தே நம்ம பாத்து பிளான் பண்ணிக்குலா அங்க வந்து சப்போஸ் நா ரீச் ஆயிட்டது உங்களுக்கு நா ஃபோன் போடுறே நீங்க வாங்க கேவா சேரிங்க வைக்கிறே ஆ பாருங்க ம்